ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி
ஹலோ வணக்கம் தோழி எப்படி இருக்
வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க சாப்ட்டிங்ளா
என் ஆ இல்ல இனிமேட்டுதான் சாப்டணும்
ஓகே ஓகே நான் சாப்ட்டு முடு ஆம் முடிச்சாச்சு என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் வீட்ல சண்டே நான் ஹே சூப்பர் ஆம்
உங்க வீட்ல என்ன
இன்னைக்கி வந்து சிக்கன் எடுத்த நாட்டுக்கோழி கொழம்பு அ சாதோ ஓகே அப்புற அப்புற அந்த கொழம்புல இருக்கிற கறிய்ய எடுத்து வறுத்து
ஆ
அப்புறோம் முட் போட்டு கட் பண்ணி
ஆ
ஆறுதா இன்னைக் எங்க வீட்ல தண்டே ஸ்பெஷல்
சேரி சேரி எங்க வீட்ல வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி
சூப்பர் சூப்பர் ம் யாரு செஞ்சது
ம் அம்மாதா
சூப்பர் ஆ ப அம்மா அவ்ங்க செய்யறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா
ஆம எ ரொம்ப புடிக்கு
ஆ
நானு சமைப்பே அம்மாவு சமைப்பாங்க நா எப்பயாச்சு ஒரு த
ஆ சந்தோஷம் இன்னைக்கு உங்க ஊருல கிளைமேட்டு் எப்படி இருந்துச்சு வெதரு எப்டி இருந்துச்சு
மழ பெஞ்ச்சுன் நெனைக்கிறே தெர்ல நாங்க வீட்டுக்குள்ளயே இருந்தனால தெர்ல இப்பதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ல போயிட்டு வந்தோ ஃபுல்லா தண்ணியா இருந்துச்சு
ஓ சேரி சேரி சேரி இங்க ஆமா இங்க வெயில்லு கால்ல செம்ம வெய்யிலு அதுக்கப்புறம் மேகம் முடிக்கிச்சு அதுக்கப்புற லைட்டா தூறல் அப்புற திரும்ம வெயில்
ஆ
அப்புறோ கிளைமேட் நார்மல ஆயிடுச்சு இப்ப கிளைமெட்டு் நார்மலா இருக்கு
ம்
ம் அப்புறோ உங்களுக்கு என்ன ஹாபிஸ் புக் படிக்கிற பழக்க எல்லா இருக்
இல்ல புக்கெல்லா படிக்க மாட்டே பாட்டு கேப்பே
ஏ சூப்பர் ஆமா பாட்டு என்ன மாரி பாட்டெல்லா கேப்பீங்க
என்ன மாரி எல்லா பாட்டு கேப்பே
சேர் சேர் நா என எனக்கு பாத்தீங்கன்னா குத் குத்து பாத் டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கு மெலோடிஸு கேட்பே பட்டு அ ரொம்ப மனது கஷ்டமா இருந்து ஒரு மாரஞ்சு குத் குத்துப்பாட்டு கேட்டேன்னா கொஞ்சோ எனர்ஜட்டிக் ஆயிடுவே
ஓகே ஓகே நா வந்து எல்லா பாட்டையு மிக்ஸ் பண்ணிதா கேப்பே மேக்ஸிமம் கேக்குறது வந்து சேட் சாங்ஸ்தா கேப்பே
ஏ ஏ ச
அது தெர்ல அது பழகிருச்சு சின்ன வயசுலேருந்தே அதே மாதிரி பாட்டு கேட்டு கேட்டு
கேட்டு ஆனா அதுல கூட அந்த ச அது வந்து சேட் சாங்க்ன்னு சொல்ல முடியாதுங்க நம்ப அது வந்து என்ன சொல்றது வாழ்க்கை தத்துவ பாடல்கள் அது கேட்டாலே வந்து என்ன சொல்றது வாழ்க்கையில் நறைய பாடங் கத்துக்கற மார்ருக்கு இல்லையா
ஆமா ஆமா
ஆமா அது வந்து ரொம்ப சேடுன்லா சொல்ல முடியாது நம்மளையே சிந்திக்க வைக்கக்கூடிய பாடல் அதெல்லா வாழ்க்கைக்கு இப்டி இருக்கணு ம்
அதுக்கப்றோ என்ன பண்ணுவே அது அதுக்கப்றோ ஒன்னு இல்ல வெளில சுத்துவே எப்போ தோணுதோ அப்ப
எப்டி உங்களுக்கு நறையா டூரிஸ்ட் ப்ளேஸ்லா போக புடிக்குமா
ஆ எனக்கு சு சுத்துறதுன்னா ரொம்ப புடிக்கு
எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்னுமே இல்ல சும்மா ஒரு ரவுண்டு போய்ட்டு வந்தாலே எனக்கு ரொம்ப ஹேப்பி
சும்மா வண்டியில எங்காச்சு கடைக்கு போயிட்டு வந்தாலே எனக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா ஆயிடு
ஒண்ணுமே செய்யாம சும்மா விண்டோ ஷாப் இப்பயு கூட அந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய கடலா இல்ல ரொம்ப ஆமா ரொம்ப ரொம்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அதுக்கப்றோ ரோட் சைட்ல இருக்கிற ஒரு சின்ன பானிபூரி இல்ல மசால் பூரி ஒரு சுண்டல் அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் அவ்ளோதா
ஆமா ஆமா தோழி
ஆமா ஆமா ஆமா ஆமா அப்றோ உங்க ஊர்ல் என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டெலா இருக்கு நீங்க எங்க போயிருக்கீங்க குடும்பத்தோட போயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸோட நறைய போயிருக்கீங்களா
ஃப்ரெண்ட்ஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கம் போது ஊட்டி போனே ஃப்ரெண்ட்ஸோட
சூப்பர்
டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கம் போது கொச்சி போன
ஆ
அதுக்கப்புறமா ரெண்டு வருஷோ கேப்பு
ஓ
காலேஜ் சேர்ல ரெண்டு வருஷோ கேப்பு ம் இப்ப வந்து ஆ அந்த ரெண்டு வருஷத்துல வந்து பேங்ளூர் போனே
நல்லது
திருச்சி போன மதுரை போன குற்றாலம் போன
அ நாங்களு குற்றாலம் போனோ
ம் ஆக்ரா போனே அஜ்மீர் போனே
சூப்பர்
அதுக்கப்றோ வயநாடு போன கொஞ்சோ நறைய ஊர் போயிட்டு அதுக்கப்றோ துபாய்க் கு போயிட்டே ஒரு வருஷோ கழிச்சு இப்பதா சென்னைக்கு வந்தே
சூப்பர் நீங்க நறைய பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என் இது சரி இவ்ளவு போனதுல உனக்கு உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பிளேஸ் இந்த ஸ்பாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு
எனக்கு மறக்க முட் முடியாத பிளேஸ்னா ஊட்டியு கொச்சி தா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனது
துபாய்ல்லா பிடிக்லையா
ஆ துபாய் புடிக்கு துபாய் இப்போ ரீசெண்டட்டா வந்து துபாய் தா ரொம்ப பிடிக்கு ஏன்னா அங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக் இருக்காங்க காலேஜ் சேர்ந்தே அங்க போய்ட்டு
அ ஓகாலேஜ் அங்க படிக்கிறீங்களா சூப்பர் சூப்பர் உங்களுக்கு எப்டி ஆ இப்போ நம்ப ஊர் எஜுகேஷன் அவங்க ஊர் எஜுகேஷன் எப்பிடி இருக்கு
சேமாதா இருக்கு அங்க ஃபுல்லா இங்கிலீஷ் இருக்கு இங்க தமிழு இங்
அ இங்கிலீஷு ஓகே ஓகே மத்தபடி அந்த சேம் என்ஜாய்மெண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதெல்லா சேம்தா
ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்
டிஃப்ரெண்டா அது இன்னு நல்லா இருக்கு இல்லையா ஆமா ம் என்னன்னா இப்ப நம்ப ஊர் பக் கோல்லா ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்கவுங்க ஊருக்கு போலா பட் அங்க போய் ஆ போக முடியாது
ஆமா
ஆ உங்களுக்கு அவங்க டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆ ஆ மீட் பண்றதுல உங்களுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்கல்ல
ஆமா ஆமா ஃபுல்லா புது புது பீப்பிள்ஸ்தா அங்க
ஆ ஓகே ஓகே ரொம்ப க அங்க எப்டி இருக்கு வெதர் வந்து எப்பிடி இருக்கு ரொம்ப ஹா
ந்து இது ஆறு மாசோ வெயிலா இருக்கு ஆறு மாசோ குளுரா இருக்கு
அ உங்களுக்கு எது ரொம்ப புடிக்கு குளுர் புடிக்குமா வெயில்
எனக்கு நார்மலா வெயில்தா எனக்கு புடிக்கு குளுரு புடிக்காது ஏன்னா குளுர்னா மழ மழ பெய்யு
ஆ
அது எனக்கு புடிக்காது எனக்கு வெயில்தா புடிக்கு ஆனா வெயில் அடிச்சாலு செம்மையா வெயிலா இருக்கு அம்பது டிகிரி அப்டி அடிக்கு
ஓ அம்பது பரவால்லதான இல்ல் ரொம்ப வெயிலுங்களா
ரொம்ப வெயிலு அம்பது
ஓ ஆனா இங்க சம்மர்ல நூரெல்லா தாண்டி தாண்டிடுச்சுப்பா
ம் அப்டியா
ஆமா இங்க திருப்பத்தூரு அந்த சைடு எல்லா வெ யில் ரொம்போ ரொம்பொ நெறையா வெயில்
ஓ
இப்ப நம்ப ஊர்ல ஷாப்பிங் பண்ற மாரி அங்க ஃப்ரீயா ஷாப்பிங் பண்ண முடியுமா இப்ப நம்ப ஊர் பாண்டி பசார்ல எவ்ளோ ரஷ்ஷா அப்டியே ஷாப்பிங் போவோ அந் த மாரி அங்கல்லா ரஷ்ஷு இருக்குமா இல்ல அவ் பீஸ்ஃபுல்லா ஷாப்பிங் பண்
இல்ல இல்ல ரஷ் இருக்கு ரஷ் இருக்கு
ஆ
இங்க வந்து பீச் ஃபேமஸு மால்ஸ் ஃபேமஸ்ஸு
எங்க துபாய்லிங்ளா
ஆ துபாய்ல வந்து பீச்சு ஃபேமஸு மால்ஸ் ஃபேமஸு துபாயிலயு ரஷ் இருக்கு
ரஷ் இருக்கு இந்த டெஸ்ஸர்ட்டுக்கெல்லா போயிருக்கீங்களா அங்க பாலைவனத்துல
பரி ஆ
ஆ அது எங்க துபாய்ல இருந்து ரொம்ப தூரமா இல்ல எப்
அம் துபாயிலேர்ந்து ஒரு ஒன் ஹார் ட்ராவல் பண்ணணு
ஓ ஓகே ஓகே ஓகே ஆ அந்த ஏரியா இன்னு ரொம்ப ஹாட்டா இருக்குங்களா
ஆமா ரொம்ப ஹாட்டா இருக்கு
உ
ஆனா வந்து அங்க இருக்கு பைக் ஓட்டுற மாதிரி மண்ணுலயே பைக் ஓட் விட்டுவாங்க அட்வெஞ்சர் அது இருக்கு ஓட்டகத்துல போலா அது இருக்கு ஆனா நம்ம காலைலே போயிர கூடாது அவங்களே வந்து கூப்ட்டு போவாங்க ஒரு நாலு மணிக்கு ஸப்போ அஞ்சு மணி ஆகு போயிட்டு அங்க மண்ணுல விளையாடவே ஏழு மணி வரைக்கு சூரியன் இருக்கு
ஈவ்னிங்ல
ஆமா
ஓ அது எப்படி ஏழு மணி வரை அங்க மட்டு ஆனா வெளிச்சமாவே இருக்
ஆ வெளிச்சமாவே இருக்கு அதுக்கு அப்புறமா தா இருட்டோ
அங்க எப்படிப்பா அவங்களுக்கு பீப்புள் சர்வைவ் பண்ண முடியுது நல்ல க என்ன அவங்களுக்கு அந்த பாலைவனத்தில கடை இருக்குமா ஹோட்டல்ஸ் இருக்குமா தண்ணி இருக்குமா
ஆ இருக்கா எதுவு இருக்காது எதுக்கு போறோம்னா இது என் டெஸர்ட் ஸஃபாரிக்கு மட்டும்தா அந்த பாலைலனமு மத்தவங்க எதுக் போவாங்கன்னா டென்ட் நைட் ஸ்டே பண்ண டென்டு போவாங்க குளிர்காலத்தில
நல்லா ஸேஃபா இருக்குமா குளிர் காலத்தில டென்ட் போட்டா இன்னு ரொம்ப குளிராதாங்க
ஆமா குளிர் காலத்துல அந்த குளிர பாத்துுட்டே அவங்க ஃபயர் கேம்ப் பண்ணுவாங்க அதுக்காக
ஓ லன்ச்ல்லா அங்கயே சும்மா ரெஸார்ட் மாரி அங்கயே
ஆமா ஆமா அவங்களே டென்ட் அவங்க வீட்டுல வாங்கி வச்சிருப்பாங்க துபாய்லலா எல்லாரு
ஓ
அத போட்டு அவங்க அப்படியே கேம்பிங் ஆ ஸேஃப் தா துபாய் ஸேஃப் தாங்க
ஒன்னு பிரச்சன இல்ல
நைட் எத்தன மணிக்கு வேணாலு போலா எத்தன மணிக்கு வேணாலு வரலா
உ த நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா நம்ம அம்மாவ கூட்டு போய் பாக் காமிக்
ஆ எங்க அம்மா குட் ட்டு போய் காமிச்சே எங்க அப்பா கூப்ட்டாரு எங்க அம்மாவ எ தங்கச்சியல்லா
அப்பா அங்க இருக்காரா
கால் செய்றாரு
இ சூப்பர் அதனா உங்களுக்கு ஒன்னு பிரச்சன இல்லைல அப்பா இருக்கிறதுனால ஜாலியா டைம்ஸ்
ஆமா உ இல்ல இல்ல டைம்லா ஸ்பெண்ட் பண்ணல நா பாட்டு காலேஜ் போயிட்டு வருவே அப்பா வேலைக்கு போயிட் நைட்டு தா வருவாரு
ஓகே ரெண்டு பேரு ஒரே எடத்துல ரூம் மாரியா இல்ல
ஆ ரெண்டு பேரு ஒரு வீடு மாரி
ஓகே சமயலெல்லா
அப்பா பாத்துப்பாரு
சேரி சேரி சேரி சேரி உ ஓகே ஓகே நல்ல விஷயோ தங்கச்சிங்க இருந்தாங்களா
ச்சி ஆமா இங்க இருந்தாங்க ஸ்கூல் படிச்சிட்ருந்தாங்க
ப்பருப்பா இப்பயே ஸ்கூல் படிச்ச ட்ருக்காங்களா அவங்க எங்க படிக்கிறாங்க
இங்கே தா சவிதாவால படிக்கிறாங்க சென்னையில
சவிதா ஓகே ஓகே நீங்க மட்டு துபாயே திடீனு சும்மா ஒரு
இல்ல எல்லாரு அங்க போலாம்னு நெனைச்சோம் கடைசியில முடில அதனால
ஏ சூப்பர்ப்பா சூப்பர் கண்டிப்பா இல்ல உங்க ஆச கண்டிப்பா நெறவேறு எல்லாருமே ஒரு நாள் வந் து நீங்க ஃபேமிலியோடு ஹேப்பியா துபாயில இருப்பீங்க
ம் தேங்க்யூ
ஓகே ஓகே ஓகே நம்பள முடிஞ்சது ஓகே அடுத்த இணைப்புல சந்திக்கலா
சந்திக்கலாம்